இப்ப மனிதர்களுடைய குணநலன்ங்கள் பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அஹ் ஆனா அஹ் ஒரே சீரா இருக்கு அப்படின்றது வந்து சொல்றது வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா மிருகங்கள் கூட சில நேரம் வந்து ஏனா ஒரு இடத்துல என்னா இருந்தாலு இருந்தாலும் அதுங்களும் ஒரு சில நேரத்துல வந்து ஹ மாறுபடும் ஆனா ரொம்ப மனிதர்கள் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த விலங்குடைய குண- குணாதிசயங்களை வந்து அடிக்கடி வந்து மாத்திக்காது ஆனா மனிதர்கள்ணு எடுத்து அவங்களுடைய குணநலனங்கள் ஹ் அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாரி சில நேரங்கள் வந்து மாறும்னு கூட சொல்லலாம் அதாவது சில நேரம் வந்து ஒரு மனிதன் இப்ப என்னையவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கையில என்னுடையது வந்துஹ என்னுடைய குணம் வந்து ஒரு மென்மையா அஹ் அந்த மாதிரி இருந்துச்சுங்கதுவா அதுக்கப்புறம் காலப்பூக்கல பாத்தீங்கன்னா இனைய சுத்தி இருக்கிற சூழ்நிலை ஏத்த மாதிரி என்ன ஆயிடுதுனா ஆஹ் கொஞ்சம் நான் கடினமா என்னுடைய இது ஆயிடுது அப்ப என்னுடைய வார்த்தைகளும் ஒரு கடினமா இருக்கிற மாரி ஆயிடுது இந்த மாரி ம-மனித டைய குணாதிசயங்கள் வந்து அஹ் ஒவ்வொரு ஆஹ் வருடங்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலம் போக போக மாறுது இல்லையா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க
ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த குணாதிசயங்கள் எடுத்துக்கிட்டா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இதே ந அதாவது இது எப்பயுமே அப்ப்-அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த பிறந்ததுல இருந்தே அவங்களுடைய குணம் அப்படிதான் தெரியாத அப்படின்னு கேட்க-கேட்பாங்க அதுக்கு சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்காது இப்ப வளர வளரதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது புரியும் ஏன்னா ஆஹ் சின்ன வயசுல வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா நம்ம இப்ப திட்டுவாங்க யாராவது ஒருத்தவங்க திட்டிட்டே இருப்ப பாக்கும் போதே என்ன இருக்குனா இங்க எப்ப அவங்க பாத்தாலே சில பேர்ல்லாம் வந்து பயப்படுவாங்க என்ன இப்டி இருக்காரு அவர் எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு அப்டின்னு ஏன்னா அது அவங்களுடைய பிறந்ததுல இருந்தே சில பேருக்குவோ ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வயதுக்கு க்கு தகுந்த மாதிரி அது மாறுறதும் உண்டு என்னன்னா சின்ன வயசுல சொன்ன மாதிரி ஒரு அமைதியான ஒரு பண்பா இருந்திருப்போம் எந்த வம்புக்கும் போக கூடாது அப்படின்னு இருப்போம் ஆஹ அப்புறம் வந்து எத இருந்தாலும் எது பேசினாலும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா அது ஒரு பெருசா தெரியாது வளர வளர என்ன ஆகும்னா அதோடைய வார்த்தைகள் நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்ம அந்த பேசுற விதமே வந்து நம்மளுக்கு மாறுபடும் கண்டிப்பா ஒரு கத்தட்டு இருந்தவங்க அமைதியா இருப்பாங்க அமைதியா இருக்கவங்க கத்துவாங்க அப்புறம் ஒ-ஒரு சில நிறைய குணதிசயங்கள் வந்து அப்பப்போ வருது ஒரு-ஒரு வயதுக்கு மேல
அஹ் ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த இது சொன்னீங்க இல்லையா அதாவது அது வந்து அமைதியா இருக்கிறவங்க வந்து கடினத்தன்மையோட பேச ஆரம்பிப்பாங்க கடினத்தன்மையோட இருந்தவங்க வந்து மென்மையா இருப்பாங்க நானா அது வந்து உண்மை தான் ஏன்னா நான் வந்துஹ ரொம்ப மென்மையா இருந்தே ஒரு பள்ளிக்காலத்துல என்னுடைய அஹ் சுற்றுச்சூழல் எப்டி இருக்கும்னா ரொம்ப அமைதியா என்னுடைய தோழிகள்ல்லா எப்பயுமே வந்து அவங்களோட அஹ் ஒரு அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு இருந்தாலுமே அது ஒரு அந்த அவங்க கூட இருக்கும் போது அப்படி இரு அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியான பேச்சு ஏதாவது கேட்டா ஒரு பண் இதா இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த காலங்கள் வருடங்கள் உள்ளோடாக நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே மாறி அவங்களுடைய குணந- நலன்கள் என்ன ஆகிடுதுன்னா நம்மளுடைய குண விஷயத்தொட கேள்வி உண்டாக்கி விட்டுது நம்மப்ப இவ்வளவு நாள் மென்மையா இருந்தது தப்போ அஹ் அப்டின்னு நம்மளுடைய அந்த குணாதிசயத்தையே ஒரு மாத்திர சூழ்நிலையில வந்து விட்டுடுது அப்பதான் எல்லாரும் பின் திரும்பி பார்ப்பாங்க நம்ம இன்னும் வந்து ஒரு குழந்தையாக இருந்திருக்கலாமோ சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோ அப்ப இருந்த காலங்கள் வந்து ஒரு இனிமையா இருந்துச்சு ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கிறது கடினத்தன்மையோட இருக்கிறது வந்து யாருக்குமே பிடிக்க போறதில்ல ஆஹ் அமைதியா அஹ் மென்மையா இருக்கிறதுதான் பிடிக்கும் அதுதான் உண்மை அதனாலதான் எல்லாரும் வந்து அந்த சின்ன பிள்ளைல நம்ம எப்டி இருந்தோம் அப்படின்றத அத நோக்கி பாக்கையில சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைல நம்ம எப்படினாலும் ரொம்ப இதால ஆனாலும் நம்ம வெகுலியாாதான் இருந்திருப்போம் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம குணாதிசயங்கள் வந்து அவ்வளவு ஒரு மென்மையா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்ப காலம் போக போக நம்ம மனது ஏன் கடினம் ஆகுதுன்னா அந்த மனிதர்களளுடைய செய்ற சில ஹ் செயல்கள் நமக்கு எதிரா செய்யறது பேசுறது இதெல்லாம் நம்மளுடைய அஹ் இதயத்துல போய் மனதுல போய் கடினத்தன்மை ஆகி நம்மளுடைய குணாதிசயமும் என்ன ஆயிடுதுன்னா ஒரு கடினமா ஆஹ் இதா ஆகுது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம குணமே மாறிடுது நீ முந்தி போல இல்லையே அப்டின்னுல்லாம் சில பேர் சொல்லிலா கேட்போம் நம்ப அப்பதான் மனசுக்குள்ள நினைப்போம் நம்ப ஆஹ் நம்மள நம்பள இருக்க விட்டாதானேங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாயிடுது இல்லையா
ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சுத்தி இருக்க மனிதர்களால உருவாகற ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்மளை சுத்தி இப்போ சிரிச்சுட்டே இருக்கவங்க யாரா கூட இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதேதான் நம்மளுக்கும் பண்ண தோணும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மனசு என்ன ஆகும்னா அவங்க பார்க பார்க ஏன்னா உதாரணத்துக்கு வந்து நடந்தது ஒன்னு என்னன்னா நான் வந்து ஒரு அந்த நாடகம் ஒண்ணு பாக்குறேன் பாக்கும்போது என்ன இருக்குன்னா அந்த சில இதில் நாடகத்துல காட்டுவாங்க இல்லையா அவங்களுடைய குணமே எப்படின்னா யார் என்ன தப்பா சொன்னாலும் எவ்வளோதான் அவுங் லா வந்து கஷ்டப்படுத்தி இருந்தாலும் ஒரு எந்த இடத்துலயுமே வந்து அவங்களுக்குன்னு உண்டான அந்த மரியாதையை எல்லா இடத்துலயையும் குடுத்துட்டே இருப்பாங்க ஆஹ் எந்த இடத்துல வந்து அத திருப்பி கொடுக்கணும் அதாவது அந்த மரியாதை இல்லாம அவங்களும் நடந்துக்கிறாங்க பட்சத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதையும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அதே மாதிரி இருந்தா என்ன ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு இன்னு கொஞ் அந்தமாரி அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இது பாக்குறோம்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களே பட்டது எதா இருந்தாலுமே சிரிச்ச மாதிரி இருக்கானா அப்ப நம்மளும் அந்த மாதிரிதான் இருக் கணும்மோ அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போதே நம்மளுடைய குணாதிசயத்த வந்து நம்ம மாத்திக்கணும்னு ஒரு பக்கம் தோணும் போது இதே இது நம்ம கூட இருக்கவங்க யாராவது வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆக்ரோஷப்பட்டு ஏத கத்துனாலோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஏன் இப்படி கத்துறாங்கன்னு ஒரு நம்ம ஹ அதாவது நல்லா இருந்த நம்மளுடைய மனசு என்ன ஆகும்னா அது திடீர்னுு வந்து ஒரு சின் ஹ சின்னதா இது பட்ட மாதிரி அந்த விரசல் விழுந்த மாதிரி ஹ நம்ம மனசு உடையும் அதுக்கு அடுத்த நிலை என்ன ஆகும்னா அடு நம்மளும் வந்து க குரல் கொடுப்போம் அதாவது எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்ப குரல் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம எப்டி இருந்தவங்க நம்ம அவங்களுக்கு ஈக் அதாவது சரிசமமா அவங்கள மாதிரியே நம்ம குணம் வந்து மாறிடும் மாத்திடும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுதான் உண்மை
ஆஹ் ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம மாறிடுறோம் அஹ் அப்பதான் நமக்கு பின்திரும்பி பார்க்கைல நமக்கு அந் நம்ம இது நம்ம கிடையாதே நம்ம இப்படிதானே அஹ் ஒரு மிருதுவான மென்மையான ஆள் தான நமக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலதான் பல மனிதர்கள் பத்தி நம்ம நம்ம கிட்ட வந்துட்டு போனதெல்லாம் தெரியும் அவங்க வந்து என்னென்ன நமக்கு வந்து செஞ்சாங்க அப்படின்னுல்லாம் நம்ம யோசிப்போம் அப்படிதான் வந்து மனிதர்களுடைய குணாதிசயம் வந்து இப்படி அஹ் காலப்போக்கல மாறுறது சரி மென்மையா மாறனவங்களும் நானும் பாார்த்திருக்கேன் வாழ்க்கையில அஹ் என்னுடைய தொழிலா ஒரு பொண்ணல்லாம் திருமணமாய் பிறகு அவை கடினமா அப்படி இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு ஒரு மென்மையா ஆயிட்டா ஏன்னா அவங்களுடைய அந்த சூழல் அவங்களுடைய கூட இருக்கிற கணவர் அவங்கல்லாம் சேர்ந்து இருக்கு அவங்களுடைய குணாதிசயம் இவளுக்கு வந்தனாலவோ அவ ஒரு மாதிரி அமைதியிட்டா அந்த மாதிரி வந்து இருக்கும் போல ஆனா நம்ம விலகினங்கள்ல பார்த்தோம்னா அது வந்துஹ நம்ம பார்ப்போம் ஏதாவது ஒரு நேரத்துலதான் வந்து அது சண்டையிடும் மத்த நேரம் பார்த்தோம்னா அதுகளுக்குள்ளயே ஒரு ஒற்றுமை வந்து இருந்துட்டே இருக்கும் ஆனா அது வந்து மனிதர்கல்ட்ட குறைஞ்சிருச்சு இல்லையா
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த ம அதாவது மனுஷங்க கிட்ட இருக்க அந்த குணம் ஆக்ரோஷ குணம்ங்கறது வந்து அஹ் எப்ப வரும் தெரியாது ஆனா அந்த மிருகங்கிட்ட இருக்கிறது ஏதோ ஏதோ ஒரு சமயத்துலதான் அத வெளிப்படுத்தமே தவிர மத்த எல்லா நேரத்திலயும் அது அப்படியே இருக்காது அதோடைய வேலைய பார்த்துட்டு அது அது தன்னை சுத்தி இருக்க அந்த இதையும் கவனிச்சுக்கும் அது ஒரு விஷயம் இது மனிதர்கள் கிட்ட அந்த குணதிசயம் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த நாலு பேரு இருப்பாங்கன்னா அந்த நாலு பேரும் வந்து ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அந்த நாலு பேரும் ஒரு ஒரு குணமா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அதிகமா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ஆஹ் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கோவமா கத்திட்டு இருக்க குணம் இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து ஆஹ எது பேசினாலும் வந்து சரி சரின்னு வந்து நம்ம மனசு என்ன பண்ணணும்னா அது போக்குல அஹ் சரி சொல்றாங்கன்னா அதுகேத்த மாதிரி ஒரு பயந்த சுபாகம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஆஹ் அதாவது ஒரு மாதிரி மாறிடும் ஒரு பக்கம் அவங்கள அவங்க அவங்களாவே பொறந்ததுல இருந்து அந்த குணதசயத்தோட இருக்கிறதுனால அஹ் அவங்க எப்பயுமே பேச இப்போ சில இதெல்லாம் சொல்லுவாங்க நான் அதிகமா வந்து வெளியில கடைக்கு வந்தா நான் வந்து எதுவுமே வாய திறந்து கூட கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க அதனால வந்து அது அப்படியே இதாயிடுச்சு ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுற விதம என்னுடைய தோழி ஒருத்தி இருக்கு அவளோட அவள் சொல்லுவா ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் ஆனா வந்து அத நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆனா அது கெ கத நான் எதுவும் சண்டை போடுற மாதிரி கடைசியில போய் அது முடிஞ்சறது அப்டின்னு சொல்லுவா அது இதெல்லாம் எதனால வருதுன்னா அவங்களுடைய குணம் அந்த குணம் வந்து அது வெளிப்படுத்துது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே தெரியாத தெரியாத மாதிரி அவங்க வாயால அது வெளிப்படு துன்னு சொல்லலாம்
அவங்க வந்து என்னனா அவங்களுடைய குணத்த வந்து அந்நேரம் வெளிப்படுத்துறாங்க அந்த புரிந்து கொள்ள முடியாத அந்த குணத்த வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அஹ் இப்ப யா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு அந்த மாரி புரிஞ்சுக்கலாட்டினா அவங்களுடைய குணம் வந்து பார்க்கைல நமக்கு அப்பதான் தெரியும் இவங்க ஏன் நம்மள அப்டி தவறா புரிஞ்சுகிட்டாங்க அப்டின்னு அப்பதான் அவங்களுடைய உண்மையான குணாதிசயமே நமக்கு தெரியும் இவங்க கு இவங்களோட குணமே வந்து என்ன ஆகுதுன்னா அஹ் புரிஞ்சுிக்க முடியாது போல அப்படின்ற மாதிரி வந்து ஆய க மொத்த நம்ம பா்த்தோம்னா குணாதிசயம்னு எடுத்துட்டோம்னா மனிதர்களுக்கு வந்து இப்பெல்லாம் காலப்போக்குல ஏகப்பட்ட குணாதிசயங்கள் வந்து இருக்கு ஆஹ் நாலான் சின்ன பிள்ளையாயிருக்கைல அன்பா இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரிதான் சொல்லி் கொடுத்துருப்பாங்க அந்த அளவு தான் நம்ம எதிர் ப்த்திருப்போம் அப்படிதான் இருந்திருப்போம் ஆனா இப்ப காலப்போக்குல அஹ் எப்பயுமே பார்த்துிருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் மனுஷங்க வந்து ரொம்ப பொறமைப்படுவாங்க அவங்கள்ட்ட சொ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களிட்டயே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்துல வந்துட் ஹ முந்தில வந்து மிருகங்கள் வரும் அது பார்த்துதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த காலத்துில எல்லாம் இப்ப வந்து மனிதர்கல பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு அஹஹ் அந்த அளவுக்கு வந்து மனிதனுடைய குணாதி ம் வந்து ஒரு விலங்கினத்துக்கும் கீழே வந்து வந்துருச்சுன்னே தான் சொல்லலாம்
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே வந்துஹ வெளியில வந்து பேசப்படுற ஒரு இதா மாறி இருக்கு இந்த குணதிசயங்கள்ளே நம்ம எடுத்துக்கிட்டா ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஒரு மனநிலைமையில இருக்காங்களோ ததான் வந்து சில நேரம் வெளிப்படுத்துவாங்க ஏதோ ஒரு மனசுல போட்டுட்டு இருக்காங்கன்னா அத குழப்பத்துல என்ன பண்ணுவாங்கன்ன நம்ம ஒன்னு கேட்டா அவங்களுடைய இது என்ன ஆகும்னா அந்த நேரம் அந்த மூலையில என்ன வச்சிருக்காங்களோ அதுக்கு என்ன அதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்க அத வெளியில காட்டிரூவாங்க அது வந்து நம்ம அது கேட்க போனதுக்கும் அவங்க சொன்னதுக்குமே வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா கடைசியில இருக்கும் இதுதான் அந்த மனிதர்கள் வந்து குணம் வந்து ஒரு சில நேரம் மாறுறதுக்கு காரணமா இருக்கும் ம் போல
ஆமா நிறைய வந்து பேசணும் அதாவது மனிதர்களிட்ட வந்து என்ன மாரி குணாதிசயங்கள் இருக்கு இப்ப எந்த காலப்போக்குல போஹ் போக போக இன்னுமே வந்து குணாதிசயங்கள் வந்து ரொம்பையும் வந்து மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசணும் அஹ் ஏன்னாப்ப இப்ப இருக்கிற காலகட்டமும் அந்த மாதிரி இருக்கிறனால அப்படி இருக்குது அஹ் நறைய வந்து பகிர்ந்தோம் இந்த குணாதிசயங்களை பத்தி மீண்டும் இதே மாதிரி ஒரு தருணத்தில் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன் நன்றிங்க
நன்றி